உம் தம்பி
அக்கா
என்ன பண்ற சாப்ட்டியா
சாப்ட்டங்க்கா நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்டே என்ன வேலயா இப்பக்கு
அக்கா இனி சாப்புட்டு நீ தூங்கலானுங்கா
உம் ஓகே ஓகே ஓகே இன்னிக்கு ஏதோ தோட்டத்துக்கு போறே அப்டின் சொல்லிட்டுருந்தே நா ஃபோன் பண்ணும் போது கூட பிஸியா ருக்கே தோட்டத்துக்கு போறே அப்டின்னீங்க என்ன வேல தோட்டத்துல
அக்கா ஒழவு ஓட்டணுக்கா தோட்டத்துல
ம் ஓ செரி செரி செரி என்ன போட்றதுக்காக
சோளம் போட்றக்காக ஒழவு ஓட்டுனங்க்கா தோட்டத்துல
ஆஹ் ஒ ஒ என்ன சோள போட்டீங்க வெள்ள கலர் சோளமா இல்ல வந்து இன்ன மக்காச்சோள அந்த மாரில நெறய வெரை ட்டி இருக்கு இல்லயா
அக்கா அதுல வந்து நாங்க மஞ்சசோள போட்டோங்க்கா
ம்
அக்கா அப்றோ நீங்க என்ன பண்றீங்க
நானு என்னடா பண்ண நானு இங்க வீட்லதா அது பண்ண
செரிங்க்கா
ம் தோட்டத்துக்கு போய் ரெண்டு மூண் நாள் ஆச்சு அப்டின் சொல்ட்டு செரி நாளைக்குதா போலா அப்டின்ட்டு
செரிங்க்கா உங்க வீட்ல எல்லா நெலமா இருக்காங்களாங்க்கா
ம் எல்லாரு நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க அப்றோ த தண்ணி பாயறதுக்கெல்லா சோள போட்டதுக்கப்றோ
தண்ணி பாய்றதுக்கெல்லா ஆ சொட்டு நீர் பாசனம் இருக்குங்க்கா அத அமைச்சிருக்கோ தோட்டத்துல நாங்க அத சொட்டு நீர் ட்யூப வந்து இழுத்து விட்டு அதுல வந்து ட்ரிப் முலியமா அது வந்து சொட்டு போட்டு பாஞ்சுக்குங்க்கா அது ஒரு வாரத்துல சோள வந்து முளப்பு வந்துருங்க்கா
சேரி சேரி சேரி சரி ஆடு மாடு காய்க்கு ஆ
ஆடு மாட்டுக்காக இதெல்லா நாங்க பயன்படுத்துறோங்க்கா சோள வந்துருச்சுனா ஒரு மூணு மா அறுவது நாளில வந்துடுங்கா
அப்றோ பூ பூட்ட வ வர்றதுக்கு விடுவீங்களா பூட்டு வர்றதுக்கு விடமாட்டீங்களா
பூட்ட வர்றதுக்கு விடுவங்க்கா ஏன்னா அப்பத்தா நல்லா சாப்புடு
ம்
அத வந்து பூட்டைய நாங்க வந்து தனியா கட் பண்ணி அத மட் டு போ போட்டு தாம் போட்டி அத மட்டு நாங்க சோளமா அ விற்பனை பண்ணிடுவங்கா அத மட்டு அறுவடை பண்ணி இல்லினா அத வந்து ஆடு மாடுகளுக்கு நாங்க தீவனமா போட்ருவோங்கா
சேரி சரி சரி சரி அதுல வீட்ல பணியார சுடுறதுக்குலா யூஸ் பண்ணுவீங்களா இல்ல எல்லாமே போற்றுவீங்களா
கண்டிப்பாங்கா அதுக்கு நாங்க யூஸ் பண்ணுவோ பாத்தீங்கன்னா நாங்க வந் து மசால் தோச அதுக்கப்பறோ இன்னு பல சோளத்துலய என்னென்ன வெரைட்டி தோச இருக்கோ அதுக்கெல்லா நாங்க மாவா அத அர ச்சு பயன்படுத்துவோங்க்கா
ஓ செரி செரி செரி செரி வேற என்ன போட்ருக்கீங்க தோட்டத்துல
வேற வந்து தென்னை போட்ருக்காங்க்கா தென்னை விவசாய பண்ணிருக்காங்க்கா
ம்
ம் அது விவ விவசாயத்துல வந்துங் க்கா அஞ்சு வருஷோ ஆகுங்க தென்னை
ஆ
அது அஞ்சு வருஷ கழிச்சு அறுவட பண்ணலாங்கா அது வந்து பாலு வந்து அதுலருந்து குறும்பு புடிச்சி காய் காய்க்கும் கா
உ
அத வந்து நாங்க மா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க அத அறுவடை பண்ணி ஆ ஃபுல்லா தேங்காய வெட்டி அத வந்து நாங்க சேல்ஸ் பண்ணுவோங்கா மார்க்கெட்டுக்கு வியாபாரி புடிச்சு
உ அதுவு ஒரு நம்மளுக்கு ஒரு சைட் இன்கம் மாதிரி இல்லயா
கா அது நம்மளுக்காக ஒரு நல்ல வருமானோ ஈட்டக்கூடியதுன்கா
நல்ல இன்கம் எடுக்கலா
உ உ அது ஆமா கண் கண்டிப் ஆ வீட்டுக்கு நம்ம தேங்கண்ணெய்க்கு எடுத்துக்கலா மட்டைய நம்ம வந்து ஆ உ நம்ம வந்து
எல்லாமே ஏ ஒண்ணு கூட வேஸ்டேஜே இருக்காதுங்கா எல்லாமே பிரயோஜனமானது இப்ப நா அதுலருந்து ஒன்னுன்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து சொல்றே பாருங்க தென்னைன்னு போட்டாவே எல்லாமே லாபம்தாக்கா இப்ப தென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா அத வந்து மட்ட வாங்னம்னா மட்ட அப்றோ அத வந்து வெயில்ல காய வச்சு உடைச்சோம்னா அது தேங்கா தொட்டி அதுக்கப்றோ அதுல இருந்து எடுக்கக்கூடிய கொப்ரா பாத்தீங்கன்னா அது வந்து ஆயில் மில்லுக்குல்லா எண்ணெய ஆற்றதுக்கு போகுது
உ
தொட்டி வந்து நெறைய ஃபேக்ட்ரிசுக்கு வந்து எரிபொருளா அதுலருந்து கறி எடுத் த்து அத வந்து சிவகாசியில அத வந்து பட்டாசாலைக்கு நெறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க்கா அப்றோ அது நெறைய பேக்டரிஸ்ல அது யூசு யூஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு தேங்காய் மட் எடுத்துக்கிட்டிங்னா அதுல இருந்து நார் எடுத்து கயிறு தெறிச்சு அதயும் யூஸ் னிகங்காக்கா பாத்தீங்கன்னா அப்றோ தென்ன மட்டை அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கூரை வீடு கட்டுறக்கு அதுக்கப்றோஅதுல இருந்து அந்த ஈக்குமாருனு வந்திருக்கு அத உரிச்சோம்னா அது பல யூசேஜுக்கு அது வந்து யூஸ் ஆகுதுகா பவுடர் ஆக்கி அது நெறைய ஆ நிறைய இதுக்கு யூசேஜுக்கு மெடிசனுக்கு அது இதுக்கு நீ நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க்கா அது வந்து எல்லாமே ஆ யூசேஜ் தான்க்கா எதுவுமே வேஸ்டேஜே கிடையாது தென்னையில
கண்டிப்பா கண்டிப்பா இன்னொன்னு பரவாயில்ல உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு ஆ இன்னொன்னு கூட நா வந்து கோப்பட்டு இதுக்கெல்லா பண்றாங்க இல்லையா மாறி தோட்டத்துக்கு
அது இதை விட இன்னு கொஞ்சோ ஹைலைட்டா அது வந்து நம்ம செய்யக்கூடியது அது பாத்தீங்கன்னா கோகோ பிட்டு ட்டுங்கிறது இதே இந்த தேங்காய் மாட்டையில இருந்து எடுக்கக்கூடிய மஞ்சிய அத வந்து ஒரு தண்ணியில ஊற வச்சு அது நல்லா ஆ கட்டியாட்டம்பண்ணி அத வந்து நல்லா மலிச்சு பண்ணி அதுல பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கீங்கா அதெல்லா நெறைய அரபு கண்ட்ரிகளுக்கெல்லா இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அதெல்லா நல்லா இன்கம் நெறைய அது யூசேஜ் இருக்குங்க்கா
ம் ம் ம் ம்
அது நல்லா தண்ணிய வந்து பிரிசர்வ் பண்ணி நல்லா அப்டியே வக்கிங்க்கா சாயல்ல வந்து அது வந்து ட்ரையா இருக்கவே வுடாது
ம்
அதுவு நல்ல இன்கம் குடி குடிக்க கூடியதுங்க்கா தென்னையில
ம் ம் அது க கரெக்ட்டு தா நா ஒண்ணு பண்ணே என்ன தெரியுமா பண்ணே ம் இப்ப வந்து அ சார்கோல் பவுட்ருன்னு ஒண்ணு வந்து இது பண்றாங்க தெரியுமா அது எதுக்குன்னா வந்து மூஞ்சிக்கு போட்ற கிரீம்லல்லா வந்து அது யூஸ் பண்றாங்க அது போக வந்து நாம வந்து மூ ஃபேஸ்க்கு வந்து இந்த கருப்பு கருப்பா பிளாக் டாட்ஸ்லா இருக்குல அது போகறதுக்கு காக கூட அந்த தொட்டிய வந்துதா அதுல தா சாக்கோல் பவுட்ரே எடுக்குறாங்க அது ரொம்ப ஹை ரேட்டு கூட சொல்லிருக்காங்க ஒவ்வொரு பக்கத்துல அதுல சோப்பு பண்ணலா சோ அது எப்டி அது நா வந்து நா வீட்ல ஒருக்கா பண்ணே தொட்டி ஒரு ரெண்டு மூணு தொட்டி எடுத்து ட்டு அத வந்து நல்லா தீயில காமி ச்சு அது நல்லா எரியு அது பாதி எரிஞ்சு த ஃபுல்லா சாம்பலாகறதுக்கு மின்னாடி அத அணச்சுட்டு தண்ணி தொ தண்ணி தொளிச்சுட்றுவா தண்ணி தொளிச்சுட்டு அந்த தள்ன வந்து நல்லா அத வந்து தட்டி விட் அதுல வந்து எலுமிச்சம்பழோ சாறு வந்து ம் கொஞ்சோ அதுல ஆட் பண்ணி கொஞ்சோ தண்ணி ஊத்தி கொஞ்சோ ஒரு நாள் ஒரு நா காலேல பண்றோனா ஒரு சாங்காலோ வரைக்கு அந்த ஊற விட்றணு சாங்காலத்துக்கு அப்பறோ வந்து அத எடுத்து நம்ம வந்து து கொஞ்சோ வெயில்ல வச்சு நல்லா வந்து அத மிக்சில போட்டு பவுடர் பண்டம்னு வச்சு பவுடர் பண்ணி சலுச்சுக்கணு
ம் ம்
சலிச்சுட்டு கீழ பாத்தா னா நல்லா வந்து பவுடர் மட்டு இருக்கு கருப்பு கலர்ல இருக்கு அது நம்ம பல்லு வெளக்கலாமாமா அந்த மாரியு நெறைய பேர் பல்லு வெளக்குறாங்க சோப்பு பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க ஆ அது போக வந்து நெறைய பக்கோ வந்து ஆ கிரீமுக்கு வந்து போறதுக்காக அதுக்குதா மெயினா வந்து நெறையா நெறையா அந்த பெரிய பெரிய வந்து அ மேக்கப் பண்ற அந்த எல்லா பொருள்ளயுமே வந்து யூஸ் பண்றாங்க அப்டிங்கறது னால அது டிமாண்டு கூட இருக்குதாமா அந்த மாதிரி நா இது பண்ணே ஒருக்கா சரி நம்ம வீட்ல வந்து அ எல்லாரு சொல்றாங்கன்ற இனையதளத்துலேலா ட்ரெண்டிங்கா போயிட்ருக்கு நாம எதாவது புதுசா ட்ரை பண்லான்ட்டு இந்த மாரி பண்ணே நானு
உங்க முயற்சிக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிக்கிறேங்க்கா ரொம்ப நல்லதுங் கய்யே ஆ ரொம்ப நல்லதுங்க அக்கா
ஓகே ஓகே ஓகே சேர்ப்பா நீங்க வேற ஏதாவது பண்ணீங்க வேற ஏதாவது அம்ச்சு இருக்கீங்ளாங்க தோட்டத்துல
வேற தோட்டத்துல தென்னைக்கப்புறோ தென்னைல வந்து அதிகமா வந்து அஞ்சு வர்ஷத்துக்குள்ள ஈல்டு எடுக்கற முன்னாடி நறைய ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியத் இருக்குங்கா அதுலயு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு வண்டு தாக்குதல் அப்புடின்னு அது வந்து இந்த மாட்டோட எருவுல் இருந்து அத வந்து நம்ப சேமிச்சு வெச்சோம்னா ஓக்குழில அதுல வந்து ஒரு புழு ஒன்னு உண்டாகுங்கா
ம்
கா அது பேரு வெள்ளை புழுன்னு சொல்லுவாங்க அந்த புழு வந்து பரிணாம வளர்ச்சி அடஞ்சது ன்னா அது வந்து காண்டா மிருக வண்டுன்னு கருப்பு கலர் ஒரு வண்டா உருமாறுங்கா புழுலருந்து து அது செகண்ட் ஸ்டேஜு அது வந்து தென்னைய வந்து அ மட்டைகளயெல்லாமே அது வந்து சாப்புட்டு அதுக்கப்புறோ அத ஓட்ட போட்டு உள்ள போய் புழு குட்டி போட்டு அது நல்லா பெருத்து அந்த மரத்தையே அழிச்சிருதுமங்கா அதுக்கப்பறோ ரெண்டாவ்து உ இதே உயிரினோ இத உட ரொம்போ அ டேஞ்சரான இதுன்னா அது வந்து செவப்பு கூன் வண்டுங்கா அது பாத்தீங்கனா அது தென்னைல பாத்தீங்கன்னா நறைய ஆ கருப்பு வந் உ ஓட்ட போட்டதுக்கப்புறோ அந்த அந்த ஓட்ட போட்ட அந்த தென்னை சாரல்ருந்து அந்த இத்துப்போன வாடைக்கி அந்த செவப்பு வண்டு வந்து அட்ரக்ட் ஆயி அதுவு உள்ள போய் இதே மாரி மரத்த ஃபுல்லாவே அழிச் திருங்கா இந்த ரெண்டுமே தென்னைக் வந்து ரொம்ப தீங்கு குடுக்க கூடியது இந்த ரெண்டு வண்டுமே இதுனால நறைய விவசாயிகள் வந்து ரொம்போ அ கஷ் பாட்டுபாட்றாங்க அதுக்கான நறைய தீர்வுகளு இப்ப நறைய கொண்டு வந்துருக்காங்கக்கா தற்போது பாத்தீங்னா ஒரு மண் ஜாடில
ம்
கேஸ்ட்ரால் அதோட புண்ணாக்கு என்னன்னா அ கொட்டமுத்து புண்ணாக்கு அத வந்து அந்த ஒரு போட்டு அதுல தண்ணி கொஞ்சோ ஊத்தி நல்லா ஊற வெச் சொன்னா அது பாத்தீங்கன்னா அந்த வண்டுக் ஈர்த்து அந்த வாசத்துக்காக அது உள்ள வந்து விழுந்து அது எறந்து போய்ருங்க்கா அந்த வண்டு
ஆ இதுமாரி ட்ரை பண்ணீங்ளா வீட்ல
ஆ இதுவு ட்ரை பண்ணிட்ருக்கங்க்கா அதுக்கப்புறோ பாத்தீங்கனா இணையதளத்துல ஒரு பக்கெட் ஒன்னு இதுக்குன்னே சேல் பண்றாங்க ரைஸ் சோசரஸ் பீட்டல்
ஆமாங்கா வேற வழி இல்லிங்கா அதுமே நாங்க இணையதளத்துல அதையுமா நாங்க ஆர்டெர் போட்டு அதையும் வாங்க கூடியதா போயிருச்சுங்க்கா வேற வழி இல்ல
ஓ செரிங்க
தந்தையாரும் தாயாரும் ரொம்போ அ பணிய வச்சு கேட் ட்டாங்க ரொம்ப கஷ்டமாருக்கு வண்ட தீர்வு பண்ணவே முடியில கட்டுப்படுத்த முடியில அப்புடின்னு
ஓ சரி சரி
த்துல நறைய ஸ்க்ரோல் செய்து அதுல இருந்து ஆர்ட்ரு போட்டேங்க்கா
ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சா
அது ஓரளவுக்கு இப்போதைக்கி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்குங்க்கா
ஹோ
வண்ட தவர மீதி எல்லா உயிரின பூச்சிகளும் உள்ள உளுவுதுங்க்கா
சரி சரி சந்தோஷொனா சந்தோஷொ நா உன்ட பேசினது ஆ பாப்பா வேற வந்து எந்திரிச் சிட்டா தூங்கிட்ருந்தா அழுவுரா நா என்னன் போய் பாக்குறே சரி நா நாளைக்கி இது பண்றே கண்டிப்பா பண்றே
கண்டிப்பா பண்ணுங்கா நீ பண்ணிரனு கா சேரிங்கக்கா பாய் பாய் வெல்கம் தேங்க்யூ